ஹலோ கேக்குதா
என்னா ப்ரோ எப்டி இருக்கிய
நல்லாருக்கே எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே பிஸியாவே இருக்கீங்ளே
பிஸியாவே இருப்போ நாங்க எப்பிமே பிஸி தா
எப்பமே பிசியா
ம்
காலலதா வேல பாத்துட்டு இருக்கீங்க பிஸியா இருக்கீங்க அங்கிட்டு போறீங்க இங்குட்டு வாரீங்க இப்ப சாய்ந்தர பாத்தாலு பிஸியாவே இருக்கீங்க
ம் ஆமாங் நீங்க சாப்ட்டீங்களா
இனிமேல் தா ப்ரோ
ம் இனிமே தானா
அங்கென்ன சாப்பாடு
இங்கியா என்ன சாப்ட்டே தோச
தோச என்னா சாப்ட்டுட்ன்ற யோசிக்கிற
ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னிக்கி அந்த மாரி இருக்கு ம் ம்
தோசை
சேரி அப்பரோ
அப்ரோ என்ன வுடுவாங்கே
ம்
வேறென்ன
வேறென்ன எங்கிட்டு டூர் போனீங்ளா இல்லயா
டூர் எங்க நீங்க வர மாட்டேன்றீங்க எங்க போனாலு
ம்
கொடைக்கானல் கூப்ட்டா வர மாட்டேன்றீங்க
ம் நீங்க சொல்லுங்க எப்போ டூர் போறீங்க அப்டின்னு பிளான போடுங்க போ என்னனு
சொன்னா ஓடிடுவீங்கன
வந்துடுறெ பிளான போடுங்க என்னானு போவோ
பிளான்லா கேக்குறீங்க எல்லா பண்றீங்க கடைசி சி நேரத்துல பிளான குளோஸ் பண்ணிவிட்டு ஓடிறீங்க
ஆமா ப்ரோ சொல்லுங்க என்னன்னு என்னைக்குனு மொத்தமா போவோ ஒரு நாளு
மொத்தமா எங்க ஒரு நாலு பேர தெரட்டுறது பெரிய விஷயமா இருக்கு மொத்தமா எங்க போக அட்லீஸ் ஒரு அஞ்சு பேர் இருக்கமாரி இருந்துச்சுன்னா நல்லாருக்கு
ம் சரி ப்ரோ சொல்லுங்க என்னான்னு போவூ மொத்தமா கொடைக்கானல் போலா
கொடைக்கானல் போலமா
ம் இந்தப்போ கூட எங்க ஃப்ரெண்டு பூரா போயிட்டு வந்தாங்க சரியான ட்ரிப்பு
அது கூட்டமா இருந்துச்னு சொன்னாகடே
ஆமா நல்ல வேல நா போல
அது இந்த ஸ்கூல் லீவ் டைமுங்க அது இந்த தானுவல் எக்ஸாம் லீவ் உட்டுருந்த டைமு அப்ப கூட்டொ அப்டிதா இருக்கு இப்போ ஓரளவு கொறஞ்சிருக்கு நெனக்கிறே இந்த இப்போ மறுபடியு இப்ப மறுபடியு இப்ப அந்த மூணு நாள் லீவு விடுதுல செவ்வாய் வெள்ளி செவ்வா சனி ஞாயிறு
ம்
ஆ மூணு நாளு
ம் அதுக்கு ஒ ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுூவாயாம்ம ட்ரிப்பு கார்ல போனாங்க கொடைக்கானலுக்கு அதுல அஞ்சு பேர் பிளான் பண்ணி மூணு பேர் தா போயிருக்காங்க போயேந்து ஒரே ஒரு பிளேஸ் மட்டு சுத்தி பாத்துட்டு வந்துட்டாங்க அவ்ளோதா
அத்தன அஞ்சு வேர்னா அப்பனா ரெண்டு ஐய ஐயாயிர பத்தாயிர பத்தாயிர பன்னென்டாயிரத்து ஐநூறுவா வந்துருச்சுல
ஆமா நல்ல வேல போல தெரிய்
இப்பனா இங்கிருந்து போறதுக்கு பேயிட்டு வர்ரதுக்கு ஒரு மூவாய்ரவாய்க்கு டீசல் போட்டா போது ஆ
ம் ரெண்டாயிரவாய்கு போது
ரெண்டாய்ரவாய்க்கு போதுமா சரி ட்டு மூவாய்ரவெனா வெச்சுகோங்க எக்ஸ்ரவ வெச்சுக்கங்க ஏசிசி போட்ருபாப்ல என்னவென்ன போது ஹில்ஸ் வேற ஏற்றாப்ல கொஞ்ச டீசல் அதிகமா தா குடிக்கு
ஆமா அது அவரு அந்த பாயிண்ட தாண்ட மாட்டிக்கிறாரு ஸ்பீடு ம்
அப்புற சாப்பாட்டுக்கு ஒரு மூண்றுவால வச்சுக்கோங்க
ம்
ஆறுவா மத்தபடி வேற என்ன செலவாயிருக்கு ஆ அங்க போய் செலவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா பன்னெண்டாயிரத்தைநூறுவாய்க்கு என்னவன்னாங்க
பன்னெண்டு ஐநூற்னா எத்தன மூணு பேரா மூணு நாலுவேர் போனாங்க அஞ்சு வேரு அஞ்சு பேர் போல நாலு பேர் போனாங்கன் நெனைக்கிறே
நாலு கட்டா பத்தாய்ரவா வருது
ம் பத்தாயிர வருது அது தலைக்கு ரெண்ருவா தா குடுத்தாங்கன் நெனைக்கிறே
ம்
தலக்கி ரெண்ருவானா எவ்ளோ வருது து எட்ருவா வருது ரெண்ருவா டீசலு ஆறாயிர்வா அவுங்க செலவுக்கு போய் அங்க ரூம் ஒரு ரூம் மட்டு போட்ருக்காங்க அது போக சாப்பாடு
ஆமா ரூம்ல இருக்குல ரூமே எப்டி ரெண்ருவா மூண்ருவா வந்துரும்ல
ஆமா
ஆ
ம் கபடி எங்கியு போல
ரூம் தா இங்க பிரச்சனையாருக்கு
ம் அந்த ஃபுட்டு ஃபுட்டு அவுங்க சாப்ட்ருக்காங்க ஆனா அந்தளவுக்கு ந வெல ஜாஸ்தினாங்க ஃபுட்டு அந்தளவுக்கு நல்லா இல்ல அப்டின் சொன்னாங்க ஆமா
ம்
ம் சாப்ட்ருக்காங்க போலா ஆனா அவுங்க மட்டு
ம்
ம் சரி இப்ப சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட
இன்ன சாப்டிங்க
தோச தான்
தோசையா
ஆமா
சேரி சரிங்க வேற ஒர்க்கு
இந்த ஒர்க்கெல்லா ஒர்க்கலாம் முடிச்சிட் ஸ்நாக்ஸ்
சரி அப்புறம் அந்த இதுக்கெல்லா கேமரா அந்த டியூட்டிலா முடிஞ்சம் ப்ரோ
என்ன கேமரா
புடிச்சா நல்லா வச்சு நடத்துவீங்க அப்டினு
அது ஃப்ரண்டோடதுங்க அது ஃப்ரெண்டோடது மோனா போய் ஹெல் பண்ண போவேன் ஆமா
செரி சரி அதுல வீடியோல்லாம் போடுவீங்களா
ஆமா போடுவ
என்ன மாரி வீடியோ போடுவீங்க
நாங்க மக்கள் பிரச்சனைகள்
சேரி ப்ரோ
மக்கள் பிரச்சனைகள் அப்றோ வழிபாட்டுத் தலங்கள்
உம்
அப்புறோம் கோயில் திருவுழா
உம்
என்னென்ன விசேஷங்கள் நடக்குது இல்ல நியூஸு அரசு எல்லாமே
உம் மக்கள் பிரச்சனைகள வந்து எடுத்
ஆம்மா மக்கள் பிரச்சனைய எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவோம்
செரி செரிப்போ அது மூலையும் நெறய யூஸ்சுங்க ஆயிக்காங்களா
அது மூலியமா எங்களுக்கு ஒரு யூசும் கடையாது இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்துரோம் ஒரு வேல அந்த பிரச்சன தீந்தருச்சு அப்பன்னா அது நல்லதுதான
அது ப்ரோ அந்த மாரி பிரச்சனைைகள் தீர்ந்திருக்கான் கேட்கற
ஆமா யாந்த இதுல இந்த மாரி பஸ் ஸ்டாண்டு கிட்ட அரசு மதுபான கடை இருக் குன் சொல்ட்டு நாங்க வீடியோ போட்டோம் வீடியோ போட்டதுக்கு அப் ப்ரோம் அந்த மதுபான கடையை தூக்கிட்டாங்க
சேரி ப்ரோ
ஸோ நறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்க போட்டது அப்புறம் இந்த மாரி பண்ட்டாங்க அப்பன் சொல்ட்டு ஸோ அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ்சு இல்ல அத நறைய டைம் ஆர்டர் போட்டு அப்டியே இருந்துச்சு சோ அப்ப நாங்க வந்து குறிப் பிட்டு சொன்னோம் இந்த மாரி பேருந்து நிலையம் பக்கத்துல்ல இருக்கு அப்புறம நாங்க குறிப் பிட்டு சில மதுபான கடைய சொல்லிருந்தோம் சோ அத வந்து தூக்கிட்டாங்க சோ அப்படி இருக்கப்பதான் வந்துட்டு அது எங்களுக்கு ஒரு சாதகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க
உம் ஓகே
வேற ப்ரோ
வேற என்ன ப்ரோ
அப்றோம் என்ன
உங்க தெருக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பிட்ருக்கு
இங்க எல்லாமே பிரச்சனையாதா இருக்கு
எங்க
இங்க எல்லாமே பிரச்சனையதா இருக்கு
எல்லாமே பிரச்சனைனா எப்புடிங்க அது எப்புடிங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கோ இல்ல உங்க வீட்ல கரண்டு வருதா இல்லயா
அப்புறோ இந்தனாய் எனக்கு கரண்ட்டு வேற அப்பப்போ போது
ம்
ஆமா பவர் கட்டு ஓவரா இருக்கு
பவர் கட்டு ஓவரா இருக்கா இதுக்கு என்ன பண்றது
ஆட்சி மாறினாங்கனா பவர் கட்டு ஓவரா ஆயிச்சு அதுக்கப்புறோ பாத்தீங்க ன்னா மாநகராட்சி இருந்து தண்ணி இப்ப சரியில்ல
மக்கள் தானே மாற்றத்தை எதிர்பாத்தாங்க இதா மாற்றம் நல்லா இருந்ததுல இப்ப இதா போய்ச்சுல இதா மாற்றம்
ரொம்ப கலங்களா வருது ப்ரோ
ஆமா எல்லாருமே இங்க அதத்தா சொல்றாங்க ஏனா ரொம்ப நாள் தண்ணி அத க்ளீன் பண்ணாம வெச்சி இங்கேயுமே அப்புடிதா
ம்
தண்ணி வந்துட்டு கலங்களாதா வருது அப்டீன்ற மாரி சொல்றாங்க தாமபரணி தண்ணியாக இருந்தாலு செரி எதுவானாலோ செரி
அது ரொம்ப கலங்களாக வருதே ப்ரோ
ஆமா
கலங்களா வருது மொத இப்ப வைகையாத்துலயு தண்ணி இல்ல அந்த மாரிலா சொல்றாங்க
ஆ
மொதல்ல அப்புடி இல்ல கரட்டா வந்துட்டுன்ச்சு தண்ணி
ம்
உ ஆமா ப்ரோ
ம் இன்னானு தெர்ல
உங்க ஏரியால எப்டி ப்ரோ தண்ணி வர்து
எங்கயாவது தண்ணி பிரச்சனையா
ம்
இங்க தண்ணி பிரச்சனை வந்துட்டு நிலத்தடி நீர் இருக்கு பட் ஆனா அவங்க கார்பரேஷன்ல இருந்து வர தண்ணி வந்து ரெகுலரா வரது கெடையாது
சேரி ப்ரோ
அது எப்பயாதுதா வரோ அது வந்தாலும் வந்துட்டு கொஞ்ச நேரோ வரோ அது டைமிங்கே நம்ம சொல்ல மாட்டாய்ங்க கொஞ்ச நேரோ வராது மண்டியாதா வரோ சோ அத நம்ம குளிக்கிற அளவுக்கு இருக்காது குளிச்சோ அப்டீன்னா அது இச்சிங்கா வரோ
செரி ப்ரோ
அது நறைய பேருக்கு சேராதுதா தண்ணி
ம் மித்தபடி மித்த ஏரியாலலா கரெக்டா வருதா உங்க ஏரியாலலா
எங்க ஏரியால தாங்க சொல்லிகிட்ருக்கே
செரி இல்ல உங்க பக்கத்தேரியா
எல்லா ஏரியாலயோ அதே பிரச்சனதா
ம் ரொம்ப கலங்களா வருது மொத இருந்ததோட இப்போ ரொம்போ கலங்கலா வரோ இப்ப இங்கேயே வைகாத்துல தண்ணி இல்ல அப்டீன்றாங்க
ரொம்ப கலங்களலா வருதா
ஆமா இப்போ எல்லா பேருமே இங்கே கேன் தண்ணிதா வாங்கிட்டுருக்காங்க
இங்கய அப்படிதா எல்லா அந்த இதுதா மினரல் வாட்டர்தா யூஸ்
ஆமா அப்புறோ இப்ப எல்லா சைடு கேன்தா ஓடிட்டு இருக்கு
அதுமே வந்துட்டு அவன் கிளீன் பண்றானா இது பண்றானா எதுவுமே நமக்கு தெரிய மாட்டுனுது
ஆனா அததான இப்போ வாங்கி குடிக்கிறாங்க எல்ல பேரு கேன் தண்ணிய
மக்கள் அத வந்துட்டு ஒரு நல்ல இது நெனைக்கிறாங்க ஆனா அவ சுத்த ம் என்னது சுண்ணாம்பு தண்ணியாதா இருக்கு அது நெறைய பேரு சேராது
ம்
அது சில பேருக்கு கல் பிரச்சனைய கூட கொண்டு வரலா
ம் சேரி ப்ரோ இப்ப சாப்பட்டு ரெஸ்ட் எடுங்க
எங்க ப்ரோ
பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க
சாப்ட்டு ரெஸ்ட் எடுக்கவா
சேரி ப்ரோ இந்தா வெளிய கடவரையு போர ப்ரோ
சேரி ரைட்டு சேரி ப்ரோ
ம் ம் சேரி